ஆ கேக்குது கேக்குது என்ன சைலண்டா இருந்துச்சு ஃபோணு
என்னது
சைலண்டா இருந்துச்சு ரொம்ப நேரோ கேக்கல இப்பதா கேக்குது
ஆ இப்ப கேக்குதா ம் செரி இது கூல் போய் கூட்டி வந்தாச்சா
வந்துட்ட வந்துட்ட
செர் செர் செர் செர்
அழுகாம இருந்துச்சு சமத்தா ஒக்காந்து இருந்துச்சு
ஆ ஆ
ஆமா அது பாட்டுகு ஒக்காந்துச்சு அவ்க மிஸ்ட தேங்க்யூ சொல்லுனா தேங்க்யூனு சொல் இது இவ மிஸ்சு வேகமா ஏ சத்தமா பேசுறா சத்தமா சொல்ற அப்டினு தேவி வாய்சு உங்க வாய்சுலா நல்லாகா நம்ம எ வாய்சே கனகனமா இருக்கு அவே வாய்ஸ் த்து மட்டு ஏ மெதுவா கேக்குது
அது என்னது யாருமே அப்டி இல்லயே
யாருமே இல்ல குடும்பதுல இது மட்டு மெதுவா பேசுது
ம்
வாய்குல்லே முடங்குவே போல
ஆ
அவ மிஸ்சு வே ரெண்டு மூணு தடவ கேக்குது சத்தமா சொல்லு சத்தமா சொல்லுன்னு அமைதியா பேசுறே காள்ல ஸ்கூல்ல விடும்போது ஆளுதேன் சொல்லி நா பால் வாங்கி தரே நீ அழுகாம இருந்தானு சொல்லிபுட்டே அத ஞாபகோ வெச்சிட்டு இப்ப கூட்டிட்டு வரும்போது அம்மா பாலு அப்டினு கேக்குது அது எங்கிட்ட நா சொன்னே சாயந்தரோ அப்பா கூட்டிட்டு போகுன்டா அப்பா வேல விட்டு வந்தோன கூட்டிட்டு போவு அப்டின்னு சொல்லி வெச்சிருக்கே அதனால வந்தோன ஒன்னேன்னு சரியா அவன கூட்டிட்டு கடைக்கு போறிங்க
என்ன வேணுமா
பால் வேணுமா
என்ன பாலு
பால் பெரிய பால் விளாடுவோல
அதா இருக்குல
அது இல்ல இந்த இந்த ஃபுட்பால் கூட ப்ளூ கலர்ல வச்சு ஆமா அதா இங்க வீட்ல இருக்கோ ப்ளூ கலரு அதுதே கேட்ட சேரி அத வாங்கனோன்னு சொல்லி திரும்ப குடுத்துருவோ கண்டுபிடிக்குதா அது கண்டுபிடிச்சிரு
ம், சேரி சேரி
ம் சாப்ட்டியா சாப்பாடு நல்லா இருந்ச்சா
நல்லாருந்ச்சு
சேரி சே
ம், எப்பப் பாத்தாலு சொல்லுவில அடிக்கடி என்ன சொல்லுவ நா பேசுறதே கேக்கல நா பேச அச்சச்சோ மறந்து ஆ பேசுறத கேக்கல கேக்கலனு
ஆமா
இப்ப பேசு நா கேக்குறே
ஹ
ஆ ஆ
அது சண்ட போடுறப்ப நா சொல்றத கேக்கலனு நா சொல்லுவே நா இதெல்லா சொன்னது இல்ல உங்கள்ட்ட சரியான ஆளு ஆனா விவரமா பேசுறோம்னு நெனப்போ மனசுல
நா விவரமா பே எனக்கு ஒண்ணுமே தெரியாது
யாரு உனக்
நா ஆ வெவரமாலா பேசலா தெரியாது
ம் சேரி சேரி சேரி சேரி அ அ அப்பாடி சரியானா அலைச்ச அலஞ்சி அலஞ்சி கால் வலிக்குது கை வலிக்குது
கொஞ்ச நாள் பொறுத்துக்க வந்துருவே
இது ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஒரு பிள்ள வந்து அக்கா கல்யாணத்துக்கு அப்பறோ நம்ம எல்லாரு கொழந்த பிறந்தோன வெயிட் போட்டுட்றோ
ம்
அதனால அந்த வெயிட் வந்து எதுனால வெயிட் போடுறோ அந்த டக்னா இல்ல அதுக்கு வந்து நாளைக்கு அத எப்பிடி சாப்பாட்டு முன்ன கொறைக்கிறது அப்டின்னு நாங்க ஃப்ரீயா சொல்லி தரோம்கா வெயிட் செக்கப்பு அந்த இதெல்லா ஃப்ரீதான்கா செக்காளி பேக் தறிக்கு எய்த் தாப்புல மாடியில நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு காலு ஒபோதுர எட்டுற ஏழுர மூணு நேரத்துக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குக்கா நீங்க ஏதாவது ஒன்னுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்கக்கா சொல்லி ஒரு காட குடுத்தச்சு
செரி
நேந்து எங்க அக்கா உங்க நம்பர் எத்து பேர் எழுதி வெக்க வா இல்லப்பா வா வீட்ல கேக்கணு கேட்டுட்டு நா அதுக்கப்பறோ கால் பண்றே அப்டின் சொல்லிக்கே
ம்
அப்டின்னா ஒரு அது இனு என்ன காடு குடுத்துச்சு வாங்கிட்டு வந்ட்டே ம் உள்ளதுக்கே அலைய முல்ல இந்த அப்பாயின்மெண்ட் போயி நா எங்கிட்டு அட்டன் பண்ணுவே அலஞ்சி அலஞ்சு எப்படா இது இதுகளுக்கு லீவ் வரு வீட்ல இருப்போங்கிற மாரி இருக்கு
ம்
ஆமா நானே கொறச்சிருவே குனிஞ்சு நிம்ன்து குனிஞ்சு நிமின்து
கொறஞ்சிட்டு கொ
நீங்க வேற தூக்க வருது எனக்கு நல்ல தூக்க போறே சாப்ட்டுபுட்டு அவனுக்கு சாப்பாட ஊட்டிட்டு போய் பேசாம படுத்து தூங்க போறேனா பாப்பாவ கூப்புட என்ன மூணு நாப்பதுக்கு தானே போணு
ஆமா
ஆமா அப்றோ நா எனக்கு ஒரு இன்டிர்யூ இருந்துச்சு இன்டிர்யூலா முடிஞ்சு
சேரி
அதனால ஒரு வேலயு இல்ல பேசாம படுத்து தூங்க போறே
சேர்
ம்மா
நேரம் கெடைக்கம் போது தூங்க வேண்டும்
ஆமாமா இது மாங்கா சாதம் செய்யலாம்ல நம்ப
ஆக மொத்தா நீ வந்து இருக்குற புள்ளையிலயே நா வந்தா பெறகு என்னைய சும்மா விடமாட்டன் தா நெனைக்கிறே
இல்ல நெஜமாலே ஒவ்வொரு ரெசிபியா கேட்டு கேட்டு கேட்டு அந்த ரெசிபிய ஃபுள்ளா செஞ்சம் ஏ நேத்தெலா சட்னி வெச்ச சூப்பரா இருந்துச்சு சட்னி அப்பறனென்ன
ம்
ம்
சேர் சேரி சும்மா சொல்றே நான் சாப்டே
இல்ல நீ வா நீ என்ன செஞ்சு இன்னிக்கு தேங்கா பால் சாதம் செஞ்சு வெச்சுருக்கே தெரிமா வாழக்கா வெச்சு தயிர்ப்பச்சடி வெச்சு தோச ஊத்தி சட்னி வெச்சு இதுல வேறு நா உ மகளுக்கு நைட்டு பூரி வேணுமா
அ
அது நேத்து உருளக்கெழங்கு பட்டாணியும் போட்டு பெரட்டிட்டு இருந்தேன்ன அதுக்கு எங்க அப்பா வந்து அப்பவே கேட்டாரு என்னெடா இது குருமாவா பூரியா அப்டினாரு
உம் நாலா
அப்பவே அப்பவே இது முடிவெடுத்துருச்சு பூரி போடணு நானு
உம்
உம் அதுனா ஆளு ஆளு ஆளு பொரோட்டாவா ஆளு பொரட்டா
உம்
அப்டின்னு சொன்னாங்க நா ஆளு பரோட்டனா என்னன்னு கேட்டா சப்பாத்தி மா உருளக்கிழம உருளக்கிழங்கோட சேத்து அந்த மசாலா செய்வோல
ஆமா
அத தூக்கி இந்த இது சப்பாத்தி மாவுல போட்டு பண்ணணுமா
ஆஹ்
அந் அந்த மசாலாவ எடுத்து சப்பாத்தி மாவு பெசஞ்சிட்டு சப்பாத்தி மாவ இது தேச்சு உருளக்கிழங்க வச்சு மடிச்சு திரும்ப தேச்சு போட்டோம்னா நல்லா இருக்குமா டேஸ்ட்டா அதுக்கு பேருதா ஆளு பரோட்டாவா
அதுக்கு பேரு
ஆளு பொரோட்டாவா
ஆளு பொரோட்டாவா
ஆமா
ம் சேரி
அதுவு செஞ்சு பாக்கணு ஒன்னொன்னா செஞ்சு பாக்குறோ எதுக்கு சும்மா விட ஏ இன்னொன்னு சொல்லணு நெனச்சே மறந்துட்டேபாரு தூதுவல சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல இங்க வீட்டுக்கார அக்கா வீடு பைப்பு இருக்குல்ல
ஆமா
அங்கேயே செடி இருக்கு
இருக்கு பறிச்சுடு வருவதான
அதெல்லா அந்த மருமக தருவாக
ம் ம் ம்
இந்த வீட்டுக்காரங்க தரமாட்டாங்க அதுவு தருவாக அவுங்ட்ட கேட்டு நம்ம பரிச்சு பேசாம ரசோ வெச்சிட வேண்டியதே
சேர் சேர் சேரி
ம்
ம்
அ ஆ
சேரி நா வண்டப்பிறகு வெச்சிகுடு
ஆ தூதுவல ரசோ ஆ சொல்லு கேக்குதா
ம் கேக்குது
அ ரசோ அதுக்கப்றோ என்னமோ உனக்கு கால்வலிக்கீ
ம் ம் ம்
ஆ இது இது என்ன அது பெரு மூடங் க்க வாடா என்னமோ சொன்னாங்க அது உனக்கு தெரியுமா ஆமா ஆமா அது ரசோத்த சாப்ட்டா கால்வலி இடுப்பு வலிலா கேக்குமா
ம்
ஆமா
ஜன்னல போயி பாரு ஜன்னல போயி பாரு ஆ
என்னது
இல்ல இல்ல இங்க இங்க
ஏ சேரி சேரி
ம் ம்
அப்புறே ரெண்டு மணிக்கு சொல்லுவா வேணு அதே அது சாப்ட்டோம்னா கால் வலிலா சுத்தமா போயிருமா கால்வலிக்கி நல்லதா ரொம்ப
ம்
ம்
ம்
வேற என்ன வேற என்ன கத்துக்கணு சொல்லுங்க அம்புட்டையு கத்து வெச்சுக்குறே
கால்வலிக்கு என்னென்ன நல்லதோ நா வர்றக்குள்ள ஏதே சரி பண்ணி வச்சிரு ம்
சரி ஆ அதாச்சு சாப்பிட்டுவோ ஆ ஆ ஆ ஆ வேற என்ன இதுகளுக்கு உண்மையிலேயே சளி பிடிக்காம இருக்கணும்னா அந்த தூதுவள ரச கோவமா
ம்
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது கேக்குது
ஆ ஆ ம் ம்
தூது தூதுவளை ரசம் வெச்சா நல்லது
ஆமா அதது யோசிச்சு பாத்தே கடையில போயி நம்ம வாங்கி டெய்லியு போயி முப்பது ரூபா முப்பது ரூபா இருபது ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு எதுக்கு சோம்பேறி படாம செஞ்சோம்னா ஒரு நாளைக்கு இருபது ரூபானா என்ன ஆச்சு முப்பது நாளைக்கு தேவையா அதுக்கு அதுக்கு நம்ம செஞ்சுட்டு போவோ
சந்தோசம்
ஆமா யோசிச்சு பாத்தே அத எல்லா செட் ஆவாது பெட்ரோல் காசு வேஸ்டு அங்கே போயி கடையில கொடுக்குற காசு வேஸ்ட்டு அதுக்கு நம்மளே செஞ்சு போயிடுவோ ம் இது வேற அப்பா அப்பாங்கிறாங்க கிடந்து
பக்கத்து வீட்டு பையன்
அங்கய வருவானா
ம்
சேரி சேரி ஊ அம்மாட பேசுனியா
வரவே
அ பேசிக்கிட்டே இருக்கும்போது எதுக்கு வாய்சு உள்ள போகுது
இல்லல்ல பக்கத்து வீட்டு பைய அவுங்க அப்பாவ கூட்
சேர் சேரி சேரி
ஆ
இல்ல உங்க அம்மாட்ட பேசுனியனு கேட்டே
அம்மாட்ட பேசுலியே
சேரி என்ன சொன்னாக ஆஸ்பத்திரிக்கி போறதுக்கு
ம்
ஆஸ்பத்திரிக்கி போறதுக்கு என்ன சொன்னாங்க
ஆஸ்பத்திரி போனதுக்கா இந்த ஒரு நிமிஷோ நா இது ஒரு நிமிஷோ ஒண்ணுல்ல இப்ப ஆஸ்பத்திரிக்கி போரதுக் தானே இக்கு கொஞ்ச நேரோ சென்டு கூப்டவா
ஏயே
இல்ல இந்த கொஞ்சோ ம் பிசியாருக்க மாரி தோணுது
சேர் தோணுதா பிஸியா
ம்
சேரி சேரி சேரி பாத்துக்கோ ஒடம்ப பாத்துக்கோ
ம் சேரி
மாத்திரைய மறந்துறாம
இந்த கொஞ்சோ ஒரு பத்து கரெக்டா ஒரு பத்து நிமிஷத்துல கூப்ட்டுறே
சேரி ஓகே சேரி பாய் ம்
அம்முக்குட்